உம் ஓகே
ஆஹ் உங்களுக்கு இந்த ஆப் யரு சொல்லி இது பண்ணாங்க
எனக்கு எங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட ஒருத்த ரெஃபர் பண்ணாரு
ஆ எத்தன எவளோ நாள் அத ட்ராவல் பண்றீங்கல்ல
யாரு
ஹலோ
நீங்களா
இல்ல இல்ல எவ்வள நாளா நீங்க இருக்கீங்கன்னு கேக்குறே
ஒன் வீக்கா தானா
உங்க கால் கரெக்டா கேக்கல
ஆ ஓகே
பத்து நாளா இருக்
ம் ம்
போது ஏதோ அப்டே
ம்
போது எதோ எதோ இன்கம் வருது பரவால்ல
ஆ ஓகே ஓகே ஓகே தெரியல இதா இன்னிக்கு தா இதா பர்ஸ்ட் டைம் பாக்கலா
ம்
ம்
அப்றோ என்னாச்சி லவ் ஸ்டோரி சொல்லுங்க
ஆ லவ் ஸ்டோரி நல்லா தா போச்சி கிட்டத்தட்ட ஆறு வருஷ லவ்வு
ஆ
நல்லா தா போச்சு சூப்பராவே போச்சி கல்யாண பண்லனா எங்க வீட்ல ஒத்துக்கல அவுங்க வீட்லயு ஒத்துக்கல
சேம் தானா என்னோட பிரச்சன தா
ஹ பஸ்ட்டு நா வந்து ஆறு வருஷோ லவ் பண்ணது எங்க வீட்டுக்கு தெரியவே தெரியாது ஆறு வருஷோ லவ் பண்ண ய புள்ள லவ் பண்ணச்சின்னு கேட் எங்க அம்மாக்கு தெரியவே தெரியாது அப்டி ஒரு லவ்வு அவ்ளோ சீக்கரட்டா தா வெச்சிருந்தே இப்ப தெரியாதா அடி வாங்கி செருப்படி வாங்கியாச்சில
ஆ ஆ
ஆ ஆர்வ ஆ கொஞ்ஜோ எனக்கு மாப்புள பாக்குறாங்க அப்டின்னு சொல்ற டயத்துல தா இந்த மாரி நா லவ் பண்றேன்னு சொன்னே அவுங்க வீட்லயு ஓகே சொல்லி வீட்லெல்லா கொஞ்ச கேக்க தா வந்தாங்க
ம்
திடீர்னு என்னன்னு தெர்ல வேண்டாம்ப்பா இந்த பிள்ள வேண்டா அப்டின்னு அவுங்க வீட்ல சொல்ல ஸ்டேஷன் வரைக்குங்கலா கம்ப்ளைட் பண்ணி ரைஸ் பண்ணோ நாங்களா
ஆ
அப்புறமும் எங்க வீட்டுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேனாட்டாய்ங்க
ஹ
என்ன எப்டி போச்சு அவ்வளோதான்
ம்
ரொம்ப மிஸ் பண்றேன்
சத்தியாத
உம் ரொம்ப ரொம்ப
உஹம்
அஹ் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் லைஃப் போடுறதுக்கு ஒரு டைம் கலர் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா
அந்த மாரி எனக்குெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் எந்த டைம் சூஸ் பண்ணுவீன்னு சொன்னீங்கன்னா நல்லா அந்த டைமு தான் சூஸ் பண்ணுவேன்
அஹ
எப்படி எல்லாரருடையும் சம்மத்தோட பண்ணணும் அப்படிலாம் ஒரு லைஃப் போச்சு
ஆனா இங்க நடக்கணு நடக்கலைய எனக்கும் நடக்கல உங்களுக்கு நடக்கல அதெல்லாம் நடக்கலயே
கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனசு இன்ன வரைக்கும் ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்குப்பா உம் ஏதோ ஆஹ மேரிட் ஆகி ரெண்டு பிள்ளவ இருந்தோமே அந்த ஃபீல் மட்டும் ஒரு தனிப்பட்டி ஒரு லோகத்துக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு அந்த லவ்வ சக்கரிபைஸும் பண்ண முடியல சாட்டிஸ்பைடும் பண்ண முடியாது பண்ண முடியல என்னால
உங்க வீட்ல எத்தன இருக்கு
ஆஹ
உங்க ஹஸ்பெண்ட் தெரியுமானு கேக்குறேன் நீங்க லவ்
தெரி தெரியாது
உம்
தெரியாது நானும் சொன்னதில்ல அதான் சொரல அவரோட பாஸ்ட பத்தி பத்த நா கேட்டு தெரிஞ்சுகிட்டதுல்ல
உம்
உங்களளை மாரிதான் பாஸ்ட பத்தி சொன்னா ஏதோ ப்ராப்ளம்ஸ் வருமோன்றனாலதான் அந்த பாஸ்ட பத்தி நானும் பே அதுணுமோ கேட்டுக்கல நடந்தது நடந்ததுமோ சொல்லாத வரைக்குல்ல பாஸ் முடிஞ்சு போச்சு இனிமே நா போய் ஜாயின் பண்ண போறேன் நா ஜாயின் போறதும் கிடையாது ஆஹ் அப்புறம் எதுக்கு சொல்லிட்டு அது என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நல்ல விதமா இருக்குமான்னு சொல்ல முடியாது எல்லாருக் ஏத ஒரு கட்ட நேரத்துல வந்து நம்ம சொன்ன ஒரு லைஃப் மட்டும் தான் தா வந்து நிக்கு
ஏ பொன்னாடி கேக்கும் நீங்க எங்கங்க போனீங்க எங்கங்க சுத்துனீங்க இங்கெல்லாம் போயி கீங்களா அது அவலா ஒன்னு யோசிச்சு கற்பன பண்ணி கேப்பா பயங்கரமா
அஹ் அந்த மாரி அந்த கற்பன லோகத்துக்கு அவங்களாவே வந்துருவாங்க இது வரைக்கும் அதே மாரி என் இவரோட லைப்ல பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எனக்கு தெரியவே தெரியாது ஆனா இந்த ஊர்ல இருக்கிறனால சில பேர் சொல்லுவாங்கல்ல இந்த பையன் இப்படி இருந்திருப்பான் அப்படி இருந்தான்
உம் உம்
அப்படில்லா இப்ப சொல்லி கேள்விப்படும் போது அப்டியா அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் வந்துருவேன் நா அதே சொல்லிக்குவேன் அப்பா அப்படி இருந்தாங்க இப்ப அப்படி இருக்கிறதா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இப்பல்லாம் அப்படி இல்ல அப்படின்னுாங்க அப்ப அப்பனா எதுக்கு கேட்டுக்கிட்டு
உம் ம்
அதனால அத விட்டிக்கிரியா அதே மாரி அவுங்க சொல்லியிருக்காங்களே அப்டின் இவர்டையு நா வந்து கேட்டதுல்ல இந்த மாரி உங்க லைஃப்ல எப்டி நடந்துருக்கா அப்டின் நானு திருப்பிக்கேட்ட அது எப்பியாவது ஒரு தடவ என்னைக்காவது ஒரு நாள் எதார்த்தமா ஏதான்னா இதெல்லா நீங்க செஞ்சதே இல்லையாங்குளோ அப்டிங்கு மட்டும் சொல்லுவேருக்கேன்னே தவிர இது ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க உங்கள பத்தி அப்டின்றது டிஸ்கஸ் நடக்குது அதுல
உம்
உம் என்னைக்குமே பாஸ்ட்ட பத்தி க்ளோஸா அருத்தவங்கர்கிட்ட சொல்றது அவத்தமான ஒண்ணு என்னைக்காருந்தாலு
கண்டிப்பா நா மூச்சே உடமாட்டே இவன் மூண்று கண்
ஓகே ந எதுக்கு தேவையில்லாதல்லா உம்
வீஜேபி தெரியுமா விஜிபி அஹா அந்த இடத்துக்கே நீங் ஒத்தன் தட போயிருக்கீங்க
நா போதுனா நா சென்னையே வந்ததுல்ல
சென்னையே வந்ததில்ல
ஆஹ்
நா அப்டியே ஒரு வீஜிபியில ஒரு ஒரு ஆட்டோ நாள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்திருப்பே நினைக்கிற எனக் தெரிஞ்சு
அதா எனக்குத் இல்ல எல்லாருக்குமே ஒர் ஸ்பார்ட் சொல்ற மாரி எங்குளுக்கு ஒரு ஸ்பார்ச் சொல்லுன்னா நா படம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் சொன்னதுமே இப்டிதா இவுங்க கூட நெறைய படம் பாக்க போவே
எனக்கு ரொம்ப படம் பாக்குற பிடிக்கு அவுங்களுக்கும் படம் பாக்குற ரொம்ப பிடிக்கு அதனால எங்குளுக்கெல்லா மதுரையில ஒரு பேமஸ் ஒரு தேட்டர் இருக்கு அந்த தேட்டர்ல என்ன ஒரு குப்பப்படம் விழுந்தா கூட போய் பாக்க போவோ ஆஹத் படம் பாக்குறது ரொம்ப புடிக்கு கடைசியா நானு அவுங்குளும் பாத்த படம் வந்து மாயா
மாயா நயன்தாராத
நயன்தாரா
ஆஹ் ஓக்கே ஒரு மாரி ஆறார் த்ரில்லர் மாரி
ஆஹ் அ த்ரிலர் படோ ஆறார்து அந்த படந்தா போனோ அப்ப கூட எங்களுக்குள்ள பெரிய ஒரு சண்ட நடந்துட்டுதா இருக்கு வீட்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு அதையும் மீறி படத்துக்கு போனது
ஓக்கே
உம் தியேட்ரு வந்து ஒரு ஒரு எமாஷ்னால ஒரு ஏரியாப்பா அத அடிட் பண்ணவே முடியாது
உம் அங்க உங்க ஃபேவ்ரேட் பிளேஸ் எது
அஹ்
தடுத் இல்ல மெயினா எங்கியாவது போய் உக்காருவீங்களான் கேக்குறே அத்தெடம்
ஹலோ
தேட்டர்ல சீட் உட்காருவீங்கள எந்த இதுல உகாருவீங்கன்னு கேக்குறேன்
ஏதா அப்படிலாம் கணக் கு இல்ல எங்கனாலும் உட்காந்துகலாம்
உம் உம்
உம் கையில அமௌண்ட் இருக்கும் போது நல்லா பின்னாடி பேக்ல அப்டி உக்காந்து பாக்கலாம் கம்மியா டிக்கெட் எடு த்தா முன்னாடி உக்காந்து கீழ நிமிந்திட்டு பாக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம்
ஆஹ்
உம்
அப்பயெல்லாம் அவ்வளவா பட்ஜெட் இருக்காது அப்போ பார்ட் டைம்ஜாப்லல்லாம் அவ்வளோலாம் இரு க்காது என்டயே இருக்காது அவன்டயே இருக்காது ஆஹ்
உம்
உண்மைலயா அப்ப தேட்டர்ல செஞ்ச செலவுல்லாம் பாத்துறதுக்கு இந நேரம் பாத்துதுன்னா ஒரு சொந்த வீடு கூட வாங்கிருக்கலாம் போல தோணு ஒரு நேரம் குங்
அப்ப அதெல்லாம் தெரியாது செலவு பண்றதுெல்லாம் காசு எங்க இருந்தா நம்மிட்ட வருமோ தெரியாது அது உடனே காசு ரெடி பண்ணுவோம் ஒடனே எங்கயா வெளியே போனா ஒடனே மச்சான் அது போடுமச்சா இது போடுமமச்சான் மச்சா தரேன் மச்சான் வெளியே போற மச்சான் ஏதாவது கெஞ்சி யாருட்டயாவது வாங்கிருவாங்க காச வாங்கிட்டு செலவு பண்ட்டு
அதான் தேட்டருக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு வாங்குனது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கொறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் வெளிய போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு
உம் உம்
உம் அதெல்லாம் லைஃப் நல்ல லைஃப்
இருக்க முடியாதுகிற நெலம
ப்பா சொல்லும் போதே கண் கலங்குதுப்பா நெனைச்சா
உம்
ப்பா ரொம்ப நாளா நெனைக்காம இருந்திருந்தே ஐ மீன் யோசி க்காம இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல ஞாவ படுத்தினே இல்ல என்னைக்குமே அதெல்லாம் மறக்க முடியாத ஒண்ணுதானே
ம்
ஆஹ
பாத்துக்கலாம்
மாயாப்பட போறப்பல்லாம் வீட்டுல ஒரே ப்ராப்ளம் தான் தேட்டுர்ல எல்லாரும் சுத்தி உக்காந்து ஹ பேய் படம் பார்த்து பயப்படுறீங்க எங்க ரெண்டு பேரும் மட்டும் கைய கோத்துட்டு அடுத்து நம்ம என்னடா பண்ண போறோம் பேசாம ரிஜிஸ்டர் மேரேஜ்ஜே பண்ணிக் கணுமா அப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்குது கண்ணுக்கல ரெண்டு பேரும் அப்டி உக்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் தியேட்டர் குள்ள உக்காந்து போஓ தேட்டுரல எல்லாரும் பேய பார்த்தா ஆனும்
அவன் நினைச்சிருப்பாங்க பரவாயில்ல இந்த படத்துக்குவ்வள தலராய் அழுகுகறாங்க ரெண்டு பேருமே அப்படின்னுட்டு பரவாயில்லலை படம் நல்லா இருக்கும் போலயே பேய்யா வந்து இருப்பீங்கல ஹ படம் அவ்வளவு இதான் எமோஷனா இருக்கு வேற லெவலுங்க
ஆமா ஏன் கேக்குறீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைன்த்தாரா படம்டா நயன்த்தாரவ பாக்குறது படம்னா நாங்க அப்டி படம் மட்டும் அப்படி பேசிக்கிட்டே தான இருப்போம் இந்த சீன எப்டி அந்த சீன அப்டி அப்படியே பேசிட்டு டே இருப்போம் அதுவும் அவளோ ஹீரோன்ஸ டிஸ்பிளே பண்ணி பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லா பசங்களுக்கும் அது புரியாது நா தப்பு சொல்ல மாட் அதெல்லாம் ஆ சொல்லவா நான் சொல்வேன் இந்த து நல்லா இருக்கலாம் அது அப்படல்லாம் பேசலாம் இது பண்ணும் போது ஆனா அந்த படத்துல ஒரு நயன்தாரா படத்துக்கு போய் நாங்க பேசாம லைஃப் பத்தி பேசும்போது நாங்களே அடுத்து போன்ல பேசும்போதான் நான் சொல்றேன் டே நம்ம நயன்தாரா படுத்தி போனடா ஆனா நயன்தாரா கூட பாக்கலடா ரெண்டு பேருமே நம்ம லைப் பத்தி பேசிருக்கோன்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் முன்னாடியே கூட பண்ணிருந்தா கூட கொஞ்சமா அது உருப்பட்டுருப்பபோம் போல அப்டின்னோ அந்த டயலாக் லா அவனுமே அப்பதான் ஃபீல்பண்ரா ஆமால்ல நான் போய் நயன்தாராவ எப்படி சைட் அடிக்காம வந்தேன் நயன்தாராவ பாக்குறதுக்குன்ன வேணா இன்னொரு தடவ மாய படத்துக்கு போவோம்மா அப்படின்னும்
உம்
அப்ப ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண டயம் அவனும் ஆபீஸ்ல லீவ் போட்டு வந்தடுக்கு நானும் லீவ் போட்டு போனுது
ம்
உம் ஆஹ நான்ப்ப திருப்பி சொல்றேன் திருப்பி வேணா நம்ம நயன்தாராக்காண்டிாவது போய் படம் பாார்க்க போகண்டா பிளீஸ்டா அப்படின்னு
உம் போனிங்கல்லா
உம் போல அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுல அதுக்கு அடுத்து எங்க கோர்ட் கேஸ் ஆயிடுச்சு
ம்
கால் முடிய ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பதினொன்னு நாற்பத்த ஒன்பது ஐம்பத்து ஒண்ணு கட் பண்ணவா கட் பண்றேன் உம் ஓகே பண்ணவா போதுமா
மணி என்னாச்சி
மணி மனி மணி மணி